ஹலோ சொல்லுடி
இவ்ளோ நேரமா கூப்ட
ஐயோ இங்கிருந்து வண்டி புக் பண்ண சொல்ச்சுடி அந்த அண்ணா
எதுக்கு
அந்த அந்த குடோன்ல இருந்து லோடுலா ஏத்திட்டு போறக்கா அதுக் ஃபோன் அது புக் இப்ப நான் எ நம்பர்ல இருந்து புக் பண்ணிட்ட அந்த ஆள் கூப்ட்டு எ வாடக காஸ் முடு சிட்ட நானு ஆனாலு வாட காஸ் குடுங்க அந்த காஸ் குடுங்கன்னு எங்கிட் ட கேட்டுட்ருக்கா குடுங் சார்
நா கூட ஒரு லட்ச பொடவை பத்தி யோசிச்சிட் இருந்தியோ நினைச்ச
நீங்க வாரு நா அது சொல்லடி நா வாங்குவே சொல்ல நா நெனச்ச முகூர்த்தப் பொடவ எல்லாமே அன் அ ஒரு லட்
நானு நா ஒரு அம்பதாயிரோ அப்டின்னா கூட ஏத்துக்குவ ஆனா நீ ஒரு லட் ச சொன்ன பத்தியா அப் அப்பதா யோசிச்ச நீ எந்த லெவல்ல யோச்சி வச்சுருக்க அப்ப உனய அப்ப நீ வந்து உன்னோ உன் வாழ் கயவே நீ வேற விதமா வாழணுன் யோச்சிருக்க
ஆமாடி அதென்னமோ உண்மதா
சேர் சேர் கங்ராஜுலேஷன்ஸ் நல்லப்படியா உன்னோட வாழ்க்க ஒரு லட்சத்தோட ஆரம்பிக்கணு நா நெனக்
நா வந்து வாங்கணுன்லா நினைக்கல இப்டிதா இருக்கு அப்டி
இத நானு விஜய்க் சொன்னா அவ என்ன சொல்வா நெனச்சனா
தய் செய்து ஓ புருசன் நீ சொல்லி கஸ்தூரி குடும்பமா அப்டி சிரிங்க ஆ கின்து பண்ணுங்க பேச்னே எனக்கு எந்த பிரச்சனை இல்ல ஆனா தயவுசெய்து உ புருஷன்ட மட் டு சொல்லம் போது செரியா நீ எவ்ள வேணாலு கிண்டல் பண்ணு நா வந்து ஏத்துக்கற
சேர் செரி சொல்ற சே ஈஸ்ட சொல்ற ஈஸ்ட
ஆ அவகிட்ட கூட சொல்லு யார்டன செல்லு உ புருசன தவற
து ஏண்டி எவ்ளோ கேவலமா சொல்ற
அய்யய என்னாலல்லா அவர்ஸ பேசவு கேக்கவு முடியு
சேர் செரி உனக்கு இத்தான ஆச வுடு யோ அம்மாடி கால் வலிக்கிது எனக்கு தூக்கமா வருத் து ஆனா படுத்தா தூக்கோ வரமாட்டக்குது ஏ
ஏ புதுசா காதலிக்கிரியா
ம் அது ஒண்ணுதா இங்க
அது ஒண்ணுதா அங்க
ம் ம்
தத்தா பம்பஸ்
ஆ கூப்ட்டுச்சா அத்த
என்ன சாப்ட்ட மத்யானோ ஆ கூப்ட்டுச்சி சாப்ட்டியாமா வல் சவுத்தி சாப்ட்டியா
ம்
அதே சாப்டமா
நா தா சொன்னல்ல பிரியாணி வாய்ன்ட்டு வந்தா பிரியாணி சாப்ட்ட
நல்லாருந்ச்சா
நூருவா தான்டி பிரியாணி காந்திபுரத்துல அன்லிமிடட்டு நெறைய ஒர் ரெண்டு ஆள் சாப்ட மி நீயி சந்தியாவு சாப்புலா ரெண்டு பேரு அந்த அளவுக்கு பிரியாணி
பார்சல்ல தரமாட்
தருவாங்க ஜாஸ்தியா போட்டு அந்த கடையில அதுத்தா சொல்ற பிரியாணி லெக் பீஸு இல்லனா ஒரு பீஸு அதுக்கப் அப்றோ கில்லி அதுக்கப்றோ சிக்கன் கிரேவி தயிர் பச் சடி அதுக்கப்றோ கேசரி கேசரி ம்
என்னாடி சொல்ற
அடா ஆமா இப்ப தின்னுவ ஒண்ணு ஃபுல்லா யார் சாப்ட்டா? நி சா நானு ஒன்னு அச்சுவு தெணறி தெணறி முடியிலன் பாதி வச்சிட்டோ
ஆ
அவளு பாப்பா கொஞ்ச போட்டா மீது ஃபுல்லா பினிஷ் பண்ணிட்டா தெரியுமா எனக்கே ஆச்சரியமா இருந்ச் அப்பா செ எங்க அப்பா சாப்பற சாப்பாடு அது தெரியுமா
ஆ ஆ ஆ
நெஜமாலுமே சிரிக்கிருக்குள்ள உண்மையாலுமே எங்க அப்பா சாப்பற சாப்பாடு. கேசரி செமையா இருந்துச்சி நல்லா இருஞ்சுடி தயிரு கேசரி
என்ன இதுடி எந்த எந்த கட
காந்திபுர்த்துலடி அது உனக்கு தெரியாது அது எப்புடி சொல்றதுன் தெர்ல அந்த ரோ த்து மேலயே ருக்வினா ஆனா அவுளோ டேஸ்ட்டு இந்த மாரி ஒரு கடைல அவுளோ டேஸ்ட்டா பிரியாணி தருவாங்களானே உன்க்கு தெரியாது அந்த அளவுக்கு மனமு டேஸ்ட்டு அந் பார்சல் ஓபன் பண்ணாம்யே அந்த கவர்ல அவ்ள மணோ எடுத்து வாய்ல வச்சா அவுளா டேஸ்ட்டு ஆமா அந்த அளவுக்கு கோ ஒர்த்தாவு குடுக்குறாங்க ஆமா அவ்வுளோ கூட்டோ தெரிமா அந்த கடையில அன்னைக் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நா னு இவனு போய் சாப்ட்டோ விஜயு போய் சாப்ட்டோ அதுல இர்ந்து வா அந்து சைடு போனாலே இந்த நூறுபாய்க்கு ஒன்னு வாங்கி நாங்க ரெண்டுவேரு இப் திருப்பி கூட வாங்க மாட்டோ அன்லிமிடட் தா நீ எவுளோ வேணாலு வாய்ங்க்கிலா ஆனா வாங்கவே வாங்குன தே இல்ல ஒன்னே சாப்புட முடியாது ஒன்னு ஒரு பிளேட் வாங்கி நாங்க ரெண்ட்வேரு சாப்புடுவோ அது பாப்பாக்கு ஊட்டிட்டு இவரு சாப்ட்டு நானு சாப்புட்டு சில்லி ஒரு கை நெறைய சில்லி வைப்பாங்க பீஸோட பிரியாணி
யாருடி அது
நா ஒனக்கு வீடியோ இருக்குன் நெனைக்கிற அதா வா அத அம்ச்சுட்றே அ இன்ஸ்டாலலா
டேஸ்ட்டுக்குதா நானு சொல்றே ஏனா என்க் நெறைய எடத்துல அன்லிம்டட்னாலே வன்ட்டு
அப்பிடி இல்ல நெய்ய எல்லா நெறைய ஊ த்தி அவுளோ மணமா அவுளோ டேஸ்ட்டா குடுக்குறாங்க இத வந்து எரநூர்வாய் சொல்லா அந்த பிரியாணிய அந்தளவுக்கு ஒர்த்து கேட்டு பார் நிசாலா சாப்ட்டு ச சமயா இருக்கு மாமி எனக்கு சூப்புரா இருந்தது
ம்
நல்லா இருக்குனால்தான அது ஒன்னு ஃபுல்லா உக்காந் தின்ட்ருந்துச்சு ஆ தரோ அதுக்கு
எ குண்டு ஒன்னு வாங்கிட்டு வந்து வச்சுர்ந்தா அதுவு நல்லா
அது கேக்கல நானு மறந்துட்ட ஞாகுவன்ச்சு சாப்புடுமோது அப்புறு எதோ பேசுமோது அப்டியே மறந்துட்டே
ம்
ம் ம் அவளுக்கு என்ன காலேஜ் போய்ட்ருக்காளா
அடுத்த வாரத்துல இருந்துதா நெனைக்கிற அடுத்த வாரத்துல இருந்து
இன்னி ஸ்டாட்டே பண்லியா அவளுக் காலேஜு
இல்ல பண்ணிட்டாங்க போல இவதா ஆஸ்பத்தின் வரம்ல இர்ந்து போறா அப்டின் சொல்
இங்க இவளே முடிவு பண்ணிக்வாளா எப்ப போறதுன்னு என்னே செம்மெல்லா என்ன பண் ணா எல்லா பாஸ் ஆய்ட்டாலா அரியர் இல்லாம
ஆ பாசா யிட்டா அது அட்டானமஸ்தா ஹலோ
ஆ சொல்லுடி
அது அட்டானமஸ்தானன
இப்பதான மாறிருக்கு அ
அவளுக்கு ம்
இப்ப நம்ம டிகிரி வாங்னாதவுங்களா இப்ப போய் நம்ம காலேஜ்ல கேட்டா காலேஜ்லே குடுத்துருவாங்களா இல்ல ஃபஸ்ட்டு நம்ளுக்கெலா யுனிவர்சிட்டில தான இருந்து து இல்ல அங்கதா போய் வாங்க சொல்லுவாங்களா
அங்கதா போகணு நம்மலா பாரதியார் யூனிவர்சிட்டிக்கு தா வருவோ
ஓ இப்ப இங்கருக்கறவ்ங்களுக்கு தா இங்கயா
ம் அவியல் நல்லாவே இருக்காது அது
ஏ
ஆ இந்த அட்டானாமஸ் ஆ அட் அட்டானமஸ்னாலே வே வ பாரதியார் யூனிவர்சிட்டினு சொன்னாலே கெத்தா இருக்கு
எதுக்குதா இந்த மாரிலா மாத்திட்ருக்காங்களோ காலேஜு டெவலப் பண்றாங்க போல
அந்த காலேஜு அது அழகழகா கல்லு அந்த பாறக்கல் இந்த மாரி போட்டு அழகழகா இருந்துச்சுல
ம்
லூசு மாதி அத எதோ பெயிண்ட் அடிக்கிறேன் வெள்ள பெயிண்ட் எடுத்து வெச்சு அது அழுக்கு புடுச்சு கெடக்கு அத்தா அடிக்கக் கூட மாட்டிக்கிறாங்க
யாரது வெள்ள பெயிண்ட் அடிச்சு வெச்சது ம் இதுங்களா
ஆ செரியானது
அதுவே அது அழகா இருக்கு அந்த கல்லுதா இதுக்கு அழகே அந்த காலேஜுக்கு அதுல போய் யாராவ்து வெள்ள பெய்ண்ட் அடிப்
அத அடிச்சாலு அத ஒழுங்கா பாத்துக்கணுல்ல
ஒய்டெல்லா போய் செட் ஆகுமா அதெல்லா எவ் இந்த குமரகுரு காலேஜே பாத்துக்கோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒய்ட்டு் ஆனா மாப் போட்டே இருக்காங்க தொடச்சுட்டே இருக்காங்க கீழ கூட டைல்ஸ் கூட ஒய்ட்டுடி யாரு சிவா காலேஜு சிவா படிக்கிறான்ல
ஆ ஹ
நா போனே அது காலேஜ் மாரியே இல்ல எதோ பங்களா மாரி இருக்கு வெளிய ஃபுல்லா ஒய்ட்டு அவனு இன்ஜினியரிங் ஆனா இவ வந்து கம்யூட்ரு இன்ஜினியரிங் அது படிக்கிறா இவ வேற அவ மெக்கானிக்கல் அவ இவ வந்து கம்ப்யூட்ரு இது ஒரு நல்ல இதுதான கம்ப்யூட்ரு இதுலா ஏனா இப்பலா சிஸ்டம் தான எல்லா இப்ப ஏ ஐ வந்துருச்சு இது எல்லாமே அவ்ங்களுக்கு ஒர்க் தா நல்லா சொல்லி் குடுத்துருவாங்க அத வெச்சு அவ கொணும்பர வெளிநாட்டுக்கு தா போவா
சொன்னான அவ
சொன்னே ஆனாலு போவா அவ நல்லா படிக்கிறப் பைய அவ ஃபஸ்ட்டு எல்லாத்லயு வேறென்னே இவ அமைதியா இருந்துட்டு எல்லாமே சாதிச்ட்டா அவ படிப்புல அவ ஃபஸ்ட்டு
ஆ அவன்லா போக மாட்டா அவன பாத்தாலே பழையாள் மாதிரி இருக்கு அவ போய்
அவ பாக்கதா இப்புடி அவுனுக்கு எவ்ளோ நாலேஜ் இருக்கு தெரியுமா எதாவ்ச்சு சின்னதா இருந்தாலு அது என்னென்ன இது அதெல்லா சொல்லுவா எங்கிட்ட வந்து நாளைக்கு பாரு ஒ படிப்ப கொண்டாந்து இங்கெல்லா சொல்லிட்ருக்காதன் பட்றாரு
எப்புட்றி இவ்ள நாளா இவளாய் அறிவோட இருக்கானுங்க நம்ம மட்டு ஏண்டி இப்டி போற கில்ல அவுங்களுக்கெல்லா நல்ல எஜகேஷன் குடுத்துருக்காங்கடி அதுனால அப்டி இருக்கா
ம்மா அவுங்க அம்மா நல்லா படிக்க வச்சி ரொம்ப ஸ்டிட்டா இருந்து அந்த படிப்புல ஒரு ஸ்டேஜ் வரைக்கு அவுங்க ரொம்ப ஸ்ட்டா இருந்தாங்க ச் படிக்கணுங்கிறது அதனால அவுங்க அப்டி வளர்ந்திருக்காங்க நம்மள வந்து எதுவுமே கண்டு நம்ம ஸ்கூலுக்கு போறோம இல்ல சாப் சாப்புறம்மா அப்டிங்கறது கூட அவுங்களுக்கு தெரியாது
ஆனந்தே ஒரு கண்டிஷன் எதுமே இல்ல அவனு நம்மள மாதிரியே தா வளர்ரா
அதுதா சொல்ற அப்டி இருக்கக் கூடாது ஒரு கட்டா ஒரு வயசு வரைக்கு அந்த ஸ்சிட்டா இருந்துட்டோனா அதுக்கப்றோ அவுங்களுக்கே தெரிஞ்சிரு இந்த மாதிரி இருக்கணு அப்டின்னு
இதுல வேற இவுளுக்கு மாசனாவோ ஒரு லட்சம் சம்பாதிக்கிரியா வருத்தமா
வர்த்தந்தா வர்த்தந்தா
நல்லா ஜிக் ஏன்டி
கூப்புற நானு எனக்கு இன்னு ஒன்னே ஒண்ணுதா இருக்கு முடுச்சுட்டனா கொஞ்சோ ஃப்ரீ ஆயிருவ ஒண்ணு பண்ல நீ சொல்லு என்ன பண்றதுன்னு தூக வருது செரி ஒண் பேசிட்டு போலாமனு பாக்ற
சேரி போய் தூங் சாய்தர கூப்பற இல்லனா
சேரி ஒண்ணுதா இருக்கு அப்றமேல் கூப்புடு ஆ எனக்கு டு்வெண்டிக்கு
ஓ சேரி
முடிச்சா அதுக்கப்புற நா பேச மாட்ட அதுக்கு அடுத்த வாரந்தா ஏ தி சேரி வக்கிற
ம்